ம்
தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்காங்க தோழி இப்ப நா எதுக்கு உங்களுக்கு கூப்ட்டே இதே நா இப்ப வந்து பண்டிகை வருது இல்லைங்களா தோழி இப்போ தீபாவளி வந்து அ நெருங்கிட்டே இருக்கு போன வருஷோ தீபாவளி வந்து நீங்க எப்டி கொண்டாட்னீங்க அத பத் எனக்கு கொஞ்ச விரிவா சொல்ல முடியுமா இங்க நீங்க எப்டி கொண்டாட்னீங் க அப்டின் தெரிஞ்சுகிட்டா நானு அதையே மேற்கோள் வந்து இந்த வாட்டி பயன்படுத்தலா அப்டின்ட்ருக்கே
கண்டிப்பா ஆ நா வந்து இந்த தீபாவளி வருஷ வருஷமே இப்போ நா கல்யாண ஆல் துக்கு முன்னாடினா வீட்ல வந்துட்டு அம்மாவே வந்து இது சீக்கிரோ காலையில எழுப்பி விட்டுருவாங்க அதுக்கப்பறே வந்துட்டு அந்த எண்ணெய் அந்த நல்லெண்ணெய்யில வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பூண்ட தட்டி போட்டுட்டு அத வந்துட்டு கொஞ்ச சூடு பண்ணி குடுப்பாங்க அத வந்துட்டு தலையில நல்லா தேய்சிட்டு கு நம்ம தலைக் குளிச்சனா வந்துட்டு அவ்ளோ குழுமை அடையு ஒடம்பு அப்டின் சொல்வாங்க சோ அத வந்து எப்பயுமே செஞ்சி குடுப்பாங்க அத வந்துட்டு செஞ்சிட்டு அதுக்கப்பறமா தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புற வந்துட்டு நல்லா கமகமன் நல்லா சமச்சு வச்சிருப்பாங்க எப்யுமே ஒரு பொங்கல் பண்ணிட்டு இல்லன்னா இட்லி சாம்பார் பண்ணிட்டு ஒரு வட பண்றது வ வழக்கமா வச்சிருப்பாங்க சோ அத நல்லா சாப்ட்டுட்டு ஒக்காந்துட்டு டிவி பாக்குறதுதா ரொம்ப புடிச்சமான விஷ்யம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்டிதா பண்ணுவேஅது எல்லாமே பட்டாசுன்றத விஷிய வந்து ஒரு சின்ன வயசா இருக்கும் போது ஒரு ஃபிப்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு பட்டாசு அதுவு வந்து பெரிய வெடி எல்லா வெடிக்கறது கெடையாது வெறி வந்தா கம்பி மத்தாப்பு அதுக்கப்பறம் புஸ் வானம் அந்த மாரி விஷ்யங்கள்ல மட்டுதா பண்ணுவோ சோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அத வந்துட்டு நாங்க எப்பயு பண்றது வந்து அதுக்கப் அப்றோ ஒரு ஆறு மணி மேல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்து அந்த சின்ன சின்ன பட்டாசுகள்லா வெடிக்கிறது அந்த மாரி பண்ணிட் டு அந்த மு முடிஞ்ச வரைக்கு இந்த டிவில வந்துட்டு போட்ற ப்ரோகிராம்ஸ் எல்லா உக்காந்து பாக்கறது அதுதா வந்துட்டு எங்களுக் புடிச்சமான விஷ்யம் அப்ப வந்துட்டு ம் அ க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாரிதா வந்துட்டு போகு ஆனா கல்யாணத்துக்கு அப்பறம் வந்து நம்ம அ ரொம்ப நம் நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணு நம்மதா வந்துட்டு அந்த வீட்டையே நடத் த்தோன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்மதா வந்துட்டு சீக்கிரமா எந்திரிச்சி எல்லாரையு எழுப்பி விட்டு அப்பற பசங்ளையு எழுப்பி விட்டு அவுங்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணெல்லா காச்சி குடுத்து இந்த மாரி தேய் சுக்கோ அப்டின் தேய்ச்சி விட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு க கொஞ்ச சீ க்கிரமா வந்துட்டு நம்ம குளிச்சிட்னு சீக்கிரமா குளிச்சிட்டு அதுக்கப்பறமா வந்து ம் அ நமக்கு தேவையான அ யாருக்கு என்ன புடிக்குதுன்ற ஒரு டிஷ்ஸஸ்லா நம்ம வந்து வீட்ல செஞ்சி வச்சு ஏனா வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் தானே எல்லாருமே வீட்ல இருப்போ எல்லாரு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலா அப்டின் டு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அந்த மாரி டைம்ல எல்லாருக்கு புடிச்ச ஒரு உணவா சமச்சோனா வந்துட்டு எல்லாரு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்டுவாங்கன்றதுக்காக யாருக்கே என்ன புடிக்குமோ அந்த ஒரு உணவ வந்துட்டு நம்ம சமச்சிட்டு அதுக்கப்பறமா வந்து எல்லா வந்து வெட்டியா ஒக்காந்து சாப்ட்டுட்டு அதுக்கப் அப்பறம் அதுக்கு சாப்படறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பயும் தீபாவளினா ஒரு ஆ சாமிக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணோமோ அதெல்லாம் படச்சிட்டு் ஆ பழங்கள்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு சாமி கும்டுட்டு அதுக்கப்பறமா வந்து உணவு ம் அறிந்திட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு உக்காந்து எல்லாரு டிவி பா இருக்கறது ஏன்னா தீபாவளின்ற டைம்ல வந்துட்டு எப்பயுமே ஏதாவ ஒரு புது படம் வந்து ரிலீஸ் ஆனத வந்துட்டு நம்ம டிவிலயே பாக்கலாம் அந்த மாரி போட்டுருவாங்க அப்ப எல்லாரும் சேந்து ஒக்காந்து டிவி பாத்துகிட்டு அப்டியே மத்தியானத்துக்கு ஒக்காந்து காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஹ் மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு சமச்சு அதுக்கப்பறமா நா இப்பயும் தீபாவளினாவே ஈவினிங் தா வந்து எங்க வீட்டு்ல ரொம்ப ஆன் ஜாலியா என்ஜாய் பண்ற டைம் அப்டின்னு சொல்லாம் புது துணி எல்லாம் அணிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு மணிக்கு மேல கொஞ்சம் இருட்டுன்ன அதுக்கப்புறமா கீழே போயிட்டு ஆன் என்னென்ன பட்டாசு வாங்கிருக்கோமோ அந்த பட்டாசு எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேந்து பசங்க எல்லாம் சேர்ந்து வெள்ல நல்லா வெடிக்கும் போது அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கும் எல்லாம் சேந்து நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கறது அந்த மாதிரி பண்ணும் போது ஒரு பத்து வரு மணி வரைக்குமே எல்லாரும் சேர்ந்து அந்த மாரி பண்ணும் போது அந்த நாளே வந்துட்டு ரொம்ப சிறப்பு படஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் ஆன் பட்டாசுன்னு வரும்போது வந்துட்டு நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது அவங்களுக்குல்லாம் ரொம்ப அன் பட்டாசு அ நறைய வாங்கணும் அப்டின்ற ஒரு இப்பப்ப ஆ பெண் பிள்ளைகள்ன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பட்டாசு வந்து விரும்ப மாட்டாங்க இதே ஆண் பிள்ளைகள் இருந்தா வந்துட்டு அவங்களுக்கு பட்டாசு வந்து எல்லாரும் வெடிக்கும் போது நம்மளும் வெடிக்கணும் அப்டின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் சோ அவுங்களுக்கு வேணும்ன்ற ஒரு பட்டாசுல்லாம் வாங்கி குடுத்து அவங்க வெடிக்கும் போது அந்த போட்டோல்லாம் எடுத்து அத வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு அந்த ஒரு நாளையே வந்துட்டு கழிக்கறதுன்றது ரொம்ப ஆ ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்டின்னு நனைக்கறேன் நான் வந்துட்டு தீபாவளி இப்டிதா ஆ போன வருடம் வந்து செலவழிச்சேன் நீங்க எப்டி செலவழிச்சீங்க
ஹ ரொம்ப சரியா சொன்னீங்க தோழி எல்லார வீட்லயும் வந்து முக்கால் வாசி இந்த மாரி லீவ் விட்டா நம்ம வந்து மொதல்ல டிவி தா வந்து பாப்போம் இல்லைங்கலா ஏன்னா அதுதான் நமக்கு ஒரே ஒரு இருக்கற அந்த இது ஏனா நம்ம ஒரு நாள் லீவுக்காக வெளிய எங்கேயும் நம்ம வந்து இருக்குன்னு மேனக்கெட்டு போக முடியாது அந்த மாரி ஒரு சூழ்நிலைல வந்து பாத்தீங்கன்னா நறைய பேர் வந்து இப்ப தீபாவளி கொண்டாடுறதுக்கு வந்துட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு அந்த மாரி கெளம்பி போவாங்க அந்த மாரி போகும் பொழுது ஆமா நமக்கு அந்த நேரத்துல வந்து வெளியே போணும் அப்டின்னு நனைச்சா கூட நம்ம நறைய இன்னல்கள் வந்து நம்ம மேற்கொள்வோம் இல்லைங்களா ஏன்னா வந்துட்டு நம்ம ஏதாது ஒரு எடத்துக்கு போலாம் அப்டின்னு நனச்சா அங்க கூட்டமா இருக்கும் நம்ம தங்குறக்கு அங்க வசதி கடைக்கும் யாது ஒரு பிரெஷ் ஆக முடியாது அந்த மாரி நறைய ஒரு இதினல்கள் வந்து நம்ம சந்திப்போம் அந்த மாரிதா அதோ வந்துட்டு இப்போ தீபாவளி நேரம் அப்படிங்க போது வந்து பாத்தீங்கன்னா காலைல எழுந்திரச்ச ஒடனே எண்ணெய் தேச்சு வந்து குளிக்கணும் அப்டிங்கறத வந்து நம்ம ஐதீகம் அந்த மாரி வந்து காலைல எழுந்திரிச்ச உடனே எண்ணெய் எல்லாம் தேய்ச்சு குளிப்பாட்டி விடுவாங்க எங்க அம்மா அந்த மாரி இருக்கும் போது அப்பாவும் ஒரு பக்கம் வந்துட்டு என்னோட சகோதரன குளிப்பாட்டுவாங்க எங்க அம்மா என்னை குளிப்பாட்டி விடுவாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளு வந்து என்னை போட்டும் ஊறிட்டே இருப்போம் ஆன் சில வங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டின் பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச வெயில் அடிக்கும் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்குவோ அந்த மாதிரி கொஞ்ச இது பண்ணிட்டோ அப்டின்னா அது வந்து நா நல்ல ஒரு இதுனே சொல்லலா அப்போ அந்த டைரெக்டா நமக்கு அந்த சன்லைட் வந்து படும் போது நம்ம உடம்புக்கு வந்து நிறைய விட்டமீன்ஸ் வந்து கிடைக்கும் இல்லலைங்களா அதன் காரணத்தினால வந்துட்டு அத இது பண்ணிட்டு அப்புற சுடுதண்ணி காய வச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் அதும் பின்புறமே வந்து காய வச்சிருப்பாங்க எடுத்து ட்டு வந்து பாத்ரூம்ல அப்பா ஊத்தி குடுத்தாரு அப்டின்னா அடுத்தடுத்து லைன்னா ஒவ்வொரு ஆளா போய் குளிப்போ குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்புடுவோ சாமி கும்புட்டு வந்து பாத்தீங்கனா தீவாளிக்கு பலகாரங்கள் எல்லாமே சுட்டு வச்சிருப்போம் சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சுட முடியாது அப்படிங்கற பட்ச த்துல கடைல வாங்கி வச்சிருப்போ இல்ல சுட்டுக்கலா அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்மளே சுட்டுக்குவோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது செஞ்சு வெச்சுட்டு சாமிக்கும் வந்துட்டு நம்ப என்னென்ன செஞ்சோமோ அதுல கொஞ்ச கொஞ்சம் வந்து வச்சுட்டு அடுத்து நம்ப வந்து ஒரு பத்து மணிங்கம் போது எல்லாமே வந்து முடிஞ்சிடு அந்த மாதிரி சாமியல்லா கும்ட முடிஞ்சதுக்க அம் ஆமா நீங்க சொன்ன மாதிரிதா அ இப்ப வந்து நம்ம டிவிய ஆன் பண்ணாலே புது புது படங்கள் வந்து போட்டிருப்பாங்க நம்ம நா வந்து என்ன பண்ணுவே அப்டின்னா முன்கூட்டியே வந்துட்டு அந்த விளம்பரங்கள் எல்லாம் ஓடும்பாத் என்ன ஆனாலு சொல்லுவாங்க இந்த மாரி தீபாவளி திருநாளன்று இந்த படம் வந்து போடுவோம் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாரி ஒவ்வொரு சேனல்லையும் வந்து நா பாத்து வச்சுக்குவே எந்த சேனல்ல என்னன்ன புது படங்கள் வந்து போடுறாங்க எது நம்ம பாத்ததுல்ல அப்டிங்கற மாதிரி இது வந்து இப்பம் கிடையாது இது வந்து நா சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏனா பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு செல்ஃபோனோ இல்ல வந்தாக்க நமக்கு ஆ போகி இல்லாத இன்டர்நெட்டோ அந்த மாரி கனெக்ஷன் வந்து கடையாது இப்ப நம்ம என்ன பாக்கணுனு நினைச்சா கூட உக்காந்த இடத்துல ஃபோன்ல பாத்துட்டு போயிட்றோ அந்த மாரி காலத்துல வந்துட்டு ஃபோன் எல்லா கடையாது அதுல்லாம பட்டன் ஃபோன் தா மேக்ஸிமம் வெச்சிருப்பாங்க அதுமே ரேர் அப்டிங்கிற‌ பட்சத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி ஒண்ணுதா வந்து நமக்கு பொழுது போக்கு அப்டி இருக்கும் பொழுது வந்துட்டு செரி இந்தந்த படம்லா வந்து நம்ம பாக்கலா இப்டி போடுறாங்க அப்டின்னு வீட்ல எல்லா சொல்லி வச்சுருவோ சொல்லி வச்சுட்டு கரெக்டா வந்து எந்தெந்த படம் எது இதுல ஓடுதோ அப்டியே வரிசையா காலையில இருந்து இரவு படுக்குற வரைக்கு குமே டிவி வந்து ஓடிக்கிட்டே தா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப இடைவேளை சமயத்தில போய் பட்டாசு வெடிச்சுட்டு வருது இரவு நேரங்கள்ல இந்த சின்ன சின்ன பட்டாசுகள் இருக்கும் பாத்தீங்களா கம்பி மத்தாப்பு அதுக்கப்புறோ கம்பி மத்தாப்பு வந்து நம்ம உரசி வந்து பத்த வைக்கிற அந்த மாரி கம்பி மத்தாப்பு அது அது போக வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பட்டாசு இந்த மாரி சின்ன சின்ன பாட்டாசுகள் தா வந்து நா வெடிக்கிறதுக்கு வந்து விரும்புவே புஸ்வானோ சங்கு சக்கரோ அப்டின்னு ஏன்னா இது வந்து கொஞ்ச வெடிக்காத பொருட்கள் இல்லைங்களா இதே வந்து ஒரு ஆட்டோபாம் ஆட்டோ பாம் ராக்கெட் அந்த மாரி விஷயங்கள் வந்து நா பயப்படுவே இ இருந்தாலும் என்னோட அப்பா வந்துட்டா கை புடிச்சு வாடா இதெல்லா ஒண்ணும் பண்ணாது அப்டின்னு சொல்லி எங்க அப்பா வந்து பிஜ்லி இது வந்து கையிலே இது பண்ணி தூக்கிப் போடுவாரு அந்த மாதிரி ஒரு திறமை வாய்ந்தவர் எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு ஆனா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க சொன்ன மாரி வரு ஒரு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு அந்த மாரி க் படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நடந்தது அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ப படிப்புன்னு சொல்லி வந்து ரொம்ப பிஸி ஆயிருவோ அவுங்களும் வேலை வேலை அ குழந்தைகளுக்கு அ மேற்கொண்டு அவுங்க வளந்துட்டு வராங்க அடுத்தவர வந்து நம்ம என்ன பண்ண ண்ணணு அப்டிங்கற இதுல யோசனையில வந்து அவங்களு வந்து பிஸி ஆயிறாங்க இத நம்ம ம எப்டி சொல்றது இத இந்த காலப்பருவத்தை வந்து நம்ம அப்டியே விட்டுட்டோ அப்டின்னா அது அப்டியே போயிரும் அத வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நமக்கு அதுல ஒரு ஈடுபாடு தீபாவளி பொங்கல் அப்டிலாம் இதே இப்போ வந்து நம்ம இதான பிறகு வந்து பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு நமக்கு தீபாவளி பொங்கல் பிறந்த நாள் எல்லாமே இது ஒரே லிஸ்ட்ல தான் வரும் எல்லாமே ஒரே நாள் தான் அப்டிங்கிற மாதிரி ஒரு கணக்கு ஆனா வந்து அப்பத்து பருவம் வந்து அப்டி கடையாது நம்ம சண்ட போட்டாது அம்மா போட்ட காசில்லைனாலும் சண்ட போட்டாவது எனக்கு புது துணி வேனும்போம்
இல்ல ஐ தாட் ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லனும் நினைச்சேன் இப்ப இந்த தீபாவளிலே வந்துட்டு நம்ம கல்யாணம் ஆனதும் ஃபஸ் ட்டு ஒரு தீபாவளி கொண்டாடுவோம்ல அது என்ன தீபாவளி சொல்லுவாங்க அது
தல தீபாவளி
ஆ தல தீபாவளி அதுதான் வந்து இருக்கறதுலயே ஹைலைட் ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து சின்ன வயசுல நெறைய வந்துட்டு தீபாவளி கொண்டாடிருப்போம் அதுக்கப்புறம் ஆ ஃபஸ்ட் வந்து இந்த கல்யாண ஆனதும் வந்து ஒரு தீபாவளி வரும் அந்த தலதீபாவளின்றதுக்கு வந்து புதுத் துணி வந்துட்டு இருக்கறதுல்லே நல்லா காஸ்ட்லியா வந்துட்டு ரெண்டு பக்கமுமே அம்மா ஆ அம்மா வீட்டு்ல வந்துட்டு மாப்பிள்ளைக்கும் எடுத்து குடுப்பாங்க பொண்ணுக்கும் எடுத்து குடுப்பாங்க அந்த மாரி நல்லா சூப்பரா ஒரு டிரெஸ்ஸ போட்டுட்டு அதுவும் பட்டு சாரி கட்டிக்கிட்டு அந்த பட்டாசு வெடிக்கறது அவுங்க வந்து நம்ம வீட்லயே இருந்து வந்துட்டு அவ்ங்க மாப்பிள்ளயும் வந்து இங்க இருப்பாங்க சோ அங்கே வந்துட்டு பட்டாசு வெடிச்சு நல்லா சாப்ட்டு இது பண்றது அது வந்துட்டு ஒரு ஆ டிஃப்ரண்டான ஒரு அனுபவம் அந்த தலை தீபாவளின்ற ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்ல ஒரே ஒரு தடவ தானே வரும் அது வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மறக்க முடியாத தீபாவளின்னா அது ஒரு தீபாவளி சொல்லலா அது வந்து நடந்து ஒரு ப ஒரு பதினஞ்சு வர்ஷ்ஷம் இருக்கும் அந்த தீபாவளி ரொம்ப நானு சிறப்பா செலப்ரேட் பண்ண அப்டின் சொல்லாம் அது இல்லாம வந்துட்டு ஆ அந்த தல தீபாவளி அடுத்தது வந்துட்டு எனக் கொழந்த பொறந்துச்சு கொழந்த பொறந்து அந்த ரொம்ப பிஞ்சு கொழந்தயாருக்கும் ஒரு அஞ்சார் மாசம் இருக்குறம் போது அந்த ஃபஸ்ட்டு தீபாவளி வந்துட்டு அதுதா இருக்கறல்துலேயே ரொம்ப ஆ நல்லாருக்கு அப்டின் சொல்வே ஏனா வந்து அந்த கொழந்த வந்து ரொம்ப குட்டியாருக்கும் அது வந்து எந்துருச்சி நடக்க கூட முடியாது அது பாட் படுத்துட்ருக்கோ இப்ப பட்டாஸ்ல்லா வந்து வெடுச்ட்டேர்ப்பாங்க அது வந்து சத்தத்துக் கு வந்து ரொம்ப அழுதுகிட்டேருக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த அழுகை சத்துலயே வந்து நமக்கு போய்ரும் சோ அந்த ஒரு நந்த நாளூம் வந்துட்டு அந்த தீபாவளியு வந்துட்டு என்னால மறக்கவே முடியாது அப்டின்னு சொல்றன் நானு சோ அதுதான் நான் சொல்ல ந உங்கிட்ட ஆசைப்பட்டேன் ரொம்ப நன் றி உங்க கூட பேசுனதுல ரொம்ப மகி்ழ்ச்சி இன்னொரு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசுவோம்
நன்றிங்க தோழி நன்றி